ஹலோ ஹாய்ப்பா எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கம்ப்பா உங்குளுக்கு கால் பண்ணணு நெனைச்சுகிட்டே இருந்த அதுக்குள்ள நீங்களே கூப்டுட்டீங்க நூறு ஆயுசு உங்குளுக்கு
நூறாயுசா போதுமா இன்னு எக்ஸ்ட்ரா குடுத்தா கூட நல்லாருக்கு பா
ஆ என்னோட இ து வந்து விஷஸ் நூறு ஆயுசு இப்டியே ஒவ்வொருத்தவுங்களு விஷ் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நூரா சேத்து வாழ்ந்துட்டு போயிருலா அவ்ளோதா
என்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுனு நெனச்சேன்னிங்க திடீர்னு பண்ணிருக்கீங்க நானுமே கால் பண்ணுன் நனைச்சே செரி நல்ல வேல நீங்களே பண்ணிட்டீங்க
ம் இந்த வருஷோ என்னன்னா ஓனத்துக்கு உங்கள இன்வைட் பண்ணு அப்படின்றதுக்காகதா கூப்படணு நெனைச்சுகிட்டே இருந்தே ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டோன் வைங்களே அது வரது அ இந்த செப்டம்பர் மந்த்லதா வரு செப்டம்பர் இல்லைன்னா ஆகஸ்ட்டோட லாஸ்ட்ல வரு நா கேலண்டர இன்னு பாக்ல பாத்துட்டு சொன்னா நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் எல்லா புக் பண்ணிட்டு இங்க வரதுக்கு கரெக்டா இருக்குமே அதுக்குதா
கண்டிப்பா இப்பவாது கூப்புடணுன் தோணுச்சே அதுக்காகவே சந்தோஷ அ என்னன்னா எனக்கு அந்த ஓணம் பண்டிகை எப்படி செலப்ரேட் பண்ணுவாங்கன்னு பாக்கறது ரொம்பவே ஆசதா நம்ப சின்ன சு கொழந்தைகள்ல வந்து ஸ்கூல்ல வந்து பாத்தீங்ன்னா அ ஓணம் பண்டிகைக்கு அந்த மாரி விஷயங்கள் காலேஜு அந்த மாதிரி போகும்போது ஆஃபீஸ்க்கு இதிலெல்லா வந்து ஓணம் பண்டிகைக்கு அவுங்க போடற ட்ரெஸ் மாதிரியே வந்து இங்க போட்டு செலப்ரேட்டும் பண்ணியிருக்கோ இருந்தாலுமே வந்து அங்க போயிட்டு அவங்க சாப்பாடு இதெல்லா சாப்டும் பொழுது பாத்திங்ன்னா இன்னு மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்ற மாரி தோணுது எனக்கு
ஆ அது நல்லா இருக்குங்க அந்த ஃபுட்டு வந்துட்டு டேஸ்ட்டே தனியா இருக்கு இத்தனைக்கு நா ஏ உங்கள இவ்ளோ வருஷோ இன்வைட் பண்லன்னா பைய சின்னது அப்போ நானே பாத்தீங்கன்னா எங்க மாமியார் ஃபுட்டு பிரிப்பர் பண்ணும் போது ஹெல்ப் பண்றக்கு போ முடியாது நானே மூணு மணிக்கு ரெண்டு மணிக் ட்ல எந்திரிச்சு வாசல்ல கோலம் போட்டுடுவே அது முடியறதுக்குள்ள அஞ்சு மணி ஆகுதோ ஏழு மணி எட்டு மணி ஆகுதோ தெரியாது காலையில அந்த கோலம் போட்ற வேலையெல்லாம் முடிச்சட்டன்னா பின்ன அவன பாத்துக்கறக்கே நேரோ சரியாருக்கூ இப்ப அவ கொஞ்சோ பெருசாயிட்டான்ல்லையா அப்ப எனக்கு நீ நீ அவன மேனேஜ் பண்றதோ இல்ல வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஃபுட்டு ப்ரிபேர் பண்றது எதுமே கஷ்டோ இல்ல அதனால் தா இப்ப கூப்ட்டே உண்மைய சொல்ணுன்னா நாம தமிழ்நாட்டுல என்ன ஃபுட்டு எல்லாம் பண்றமோ கிட்டத்தட்ட அதே மாரி ஃபுட்டு தா அங்கியு பண்றாங்க எல்லாத்திலிமே தேங்கா பால் ஏ பண்ணிருவாங்க நா பாக்கம் போது எனக்கு அப்டிதா தெரிஞ்சுது எங்க மாமியார் பண்ற எல்லா ஃபுட்டுமே நம்ம சிம்பிளா வீட்ல பண்ற ஒரு ஐட்டந்தா சின்னதா பட்டி டிங்க்ரிங் பண்ணி மாத்துன மாரி இருக்கு எல்லாத்திலிமே கண்டிப்பா தேங்கா பால் இருக்கு
கண்டிப்பா இது என்னன்னாப்பா எனக்கு இந்த கேர்ளா ஃபுட்ட வந்து நா வந்து எல்லாமே வந்து ஒரு மேரேஜ்ல சாப்ட்டுருக்கே ஆனா அதோட பேர்லாந் தெரியாது அது ரொம்ப ஃப் அ ஃபேமஸ் ஆனதுன் பாத்திங்ன்னா அந்த பிரதமன் சொல்றாங் பாத்திங்ளா அது வந்து அநேகமா நா நா நெனைக்கிறே பாயாசமா இருக்கு நெனைக்கிறே அததன் அ கேர்ளா மக்கள் வந்து பிரதமன் சொல்றாங்ளோன் தெரிது இன்னென்னா அந்த பப்படம் இது ரெண்டு அந்த மட்ட அரிசி இத தவர வங்து பாத்திங்ன்னா எனுக்கு தெரிஞ்ச விஷ்யன் பாத்திங்ன்னா இதுதா ஆனா அந்த பிரதமன்லே வந்து நறைய வெரை ட்டீஸ் இருக்கு அப்டின்றாங்க நீங்க அந்த கேரளா ஃபுட்டு அந்த அ ஃபெஸ்டிவல் டைம்ல எந்த மாதிரியான ப் அ படையல்லியோ இல்ல வர விருந்தாளிக்கு எந்த மாதிரியான எத்தன வகையான அ பலகாரங்களோ இல்ல சாப்பாடு வகைகள்ல பொரியல்ல இதெல்லா வெப்பீங்க எனுக் தெரிஞ்சிது எதாவ்து இருக்கான் பாக்கறே
ஆ கண்டிப்பா நீங்க சொன்ன பிரதமன் வந்து பாயசந்தா அது ரொம்போ இம்பாட்டன் எங்க வீட்ல எல்லாம் பாத்திங்கன்னா இந்த பத்டே வந்துச்சுனாலு இல்லீன்னா நல்ல கல்யாண் நாளோ எந்த மாரி நல்ல விஷேஷோ வந்தாலு ஃபஸ்ட்டு அங்க பாயசந்தா வெப்போ இப்ப வீட்ல பா த்திங்கன்னா நீங்க எப்டி வந்துட்டு இந்த வட பண்றது இல்லீனா வேற எதாச்சு பொங்கல் வட பொங்கல் இந்த மாரி சிம்ப்ளான இதுக்கு பண்றது பின்ன கொஞ்சோ எதாது ஃபங்க்ஷன் மாரி டைம்னா வட பாயசம் பண்ணுவீங்க நாங்க வட எடுத்துக்காம வெறு பாயசம் மட்டு பண்ணுவோ அ பின்ன நேந்திர பழத்துல பாத்திங்கன்னா நறைய வெரைட்டீசு ஸ்வீட் ஐட்டம்ஸா பண்ணுவாங்க அ சிம்ப்ளா சொல்ணுண்ணா நேந்திர பழத்த நம்ம கொழந்தைங்களுக்கு எப்டி வேக வெச்சு குடுப்போ அந்த மாரி கட் பண்ணி லைட்டா வேக வெச்சுட்டு அதுல வந்து வெல்லம் பாகு எடுத்து அத ஊத்திடுவாங்க பின்ன தேங்கா வ இதெல்லாம் போட்டு தேங்கா நல்லா செரகுனது அத போட்டுட்டு பின்ன கொஞ்சோ ஏலக்கா பொடி மிக்ஸ் பண்ணி வெச்சுட்டாங்கன்னா அது ஒரு ஸ்வீட் ஐட்டம் நல்லாருக்கு இப்டி நாங்க வந்துட்டு அ இனிப்பாவு காரமாவு சேத்து பண்றதே பாத்திங்கன்னா கொறைஞ்சது பத்து டு பதினஞ்சு ஐட்டம் வெச்சுருப்போ அந்த கொழம்பு சாப்பாடு அ இத தவர நீங்க சொன்ன மாரி இந்த பப்படோ பாயாசோ அ பின்ன நா இப்போ சொன்ன நேந்திர பழோ ஸ்வீட் ஐட்டம் அ பின்ன மத்த தொட்டுக்கறது இஞ்சிப்புளி இதெல்லாமே சேத்து ஒரு பதினஞ்சு ஐட்டம்ஸ் வந்து அந்த எலையில இருக்குணு எங்ளுக்கு
கேக்கம் மோதே வந்து எதுக்கு பெஸ்டிவல் வர்லு நம்பொ வெயிட் பண்ணு இதுக்கு நடுவுலே ஒரு முற வந்துட்டு போயில்லா அப்டின்ற மாதிரிதா எனுக் தோணுது இதென்னன்னப்பா நம்ப பொதுவா வந்து பாத்திங்கன்ன இப்ப நா நாங்ளுமே வந்து புட்டு அப்டின்றது வந்து இங்கிமே வந்து ந ப்ப எல்லார் வீட்லியு நறைய அ வீடுகள்ல செய்வாங்க ஆனா வந்து அ புட்டுக்கு வந்து தேங்காய் துருவல போட்டு அதுக்கு வந்து வெல்லமோ இல்ல நாட்டு சக்கரையோ இல்ல அ ஒய்ட் சுகரோ எதோ ஒன்னு போட்டு அ சாப்டுவோ ஆனா நம்போ அந்த கேர்ளாவ பொறுத்தவர்லு பாத்திங்ன்னா அந்த கடலக்கறின்றது ரொம்ப ஃபேமசாருக்கு அது அது ஆனா இது வரைக்கு நா டேஸ் பண்ணதில்ல ஏன்னா எனுக்கு அது இப்டியே சாப்ட்டு பழகுதுன்தனால அதல போடம்பொழுது அது நம்பளுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து நம்ம புடிக்குமா அப்டின்றா மாரிலா தோணுது நா வரமோது கண்டிப்பா புட்டு கடல கறி இருகுணு
ஓ கண்டிப்பாங்க ஏனா எங்க வீட்ல பாத்திங்கன்னா புட்டு பண்ணம் போதே கொண்டக்கடல கொழம்பு வெச்சுதா பண்ணுவோ ஏனா எங்க வீட்டுக்கார்ருக்கு வந்துட்டு ஸ்வீட் அதிகமா சேத்து சாப்பட்றக்கு புடிக்காது எனக்குமே வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ஒரு டைம் புட்டு சாப்டம் போது ஒரு பாதி அளவுக்கு ஃபுட்ட வந்து நா கட்லக்கறி கூட வெச்சு சாப்டுவே பாதி வந்து கரும்பு சக்கரையோ இல்லீன்னா வேற எதாச்சு வெள்ள சக்கரையோ கூட மிக்ஸ் பண்ணி ஸ்வீட்டா சாப்ட்டுக்குவே அப்டி சாப்பட்றது எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா கட்லக்கறி வெச்சோன் வெய்ங்ளே நம்ம சாப்பாடு எப்டி நல்ல கட்ல கொழம்பு ஊத்தி சாப்டம் போது நல்ல ஒரு ஃபிளேவரா இருக்கு அதே மாரிதா இருக்கு ஆனா இது வந்து அ பொடி பொடி இருக்கற பவுடர் ஃபாம்ல இருக்கறதுன்றப்போ நம்ம அரிசி சாப்பாடு சாப்பட்ற மாரி இல்லாம ரொம்பவே நல்லாருக்கு ஆ கிட்டத்தட்ட இந்த ரவ உப்மால்லா நம்ம சாப்டம் போது எப்டி சில டைம் நம்ம இந்த தேங்கா சட்னி எல்லா ஊத்தி சாப்டுவோ நல்ல ஃபிளேவரா இருக்கு அப்ப அதே மாரிதா அந்த புட்டுக்கு வந்து செலவங்க வந்து தேங்கா சட்னி கூட ஊத்தி சாப்டுவாங்க ஆனா கட்லக்கறின் சொன்னா இன்னு நல்ல டேஸ்ட்டா இருக்கு அந்த கடலையு வெச்சு சாப்டும் போது கொஞ்சோ எ க்ஸ்ட்ராவாவே உள்ள எறங்குன் பாத்தக்கோங்ளே வெறுமுனே சாப்டம் போது நம்முளுக்கு வயிறு சீக்கிரமா ஃபுல்லாயிடு பின்ன நெஞ்சு அடைக்கிற மார்ருக்கு இந்த மாரி லிக்விடோட சேத்து சாப்டம் போது அ உங்குளுக்கு ஃப்ரீயா உள்ள எறங்குமா போறதே தெரியாது அது நல்லா லிமிட்டான காரோ கேர்ளால பா த்திங்கன்னா செலவங்க ஓவர் காரம் போட்டு வெப்பாங்க ஆனா கட்லக்கறிக்கி ஹெவியான காரம் போட மாட்டாங்க கொஞ்சோ மைல்டா தா இருக்கு நறைய பேரு தேங்கா பால் வேற ஊத்தி வெப்பாங்ளா அதுக்கு வந்து சாப்ம் போது நம்ளுக்கு உள்ள போய்கிட்டே இருக்கு தெரிவே தெரியாது
ஆமாம் பா இன்னென்னன்னா பணியாரம் வந்து அதிகமா நானு கேள்விப்பட்ருக்கே அ என்ன நம்போ எல்லாமே வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல பாக்குறதா இல்லன்னா அ அவுங்க என்ன மாதிரியான உணவுகள் சாப்பட்றீங்க அப்டின்றது இல்ல மக்கள் வந்து ஒரு ஒரு ஏரியாக்கு இப்பு தமிழ்நா ட்லியே எடுத்துக்குங்ளே ஒரு ஒரு ஏரியாக்கு வந்து உணவு முறைகள் வந்து ஒண்ணு ஒண்ணு மாறு அ மதுரைனாலே வந்து பாத்திங்கனா நான்வெஜ்ஜுக்கு ஃபேமஸு அப்டின்றா மாரி சொல்வாங்க இப்ப சென்னை பொறுத்தவரிலு பாத்திங் எல்லா மக்களு இருக்கறதுனால அது ஒரு விதமா உணவு முறை இருக்கு அப்டின் சொல்வாங்க திருநெல்வே லி இந்த கடர் சார்ந்த பகுதிகள் இந்த அந்த மாரி எடத்துங்கல்லா பாத்திங்ன்னா இந்த கடல் உணவுகள் அதிகமா இந்த கன்யாகுமரி இந்த மாரி எடங்கள்ல கடல் உணவுகள் அதுவு இல்லாம அம் அது கேர்ளா ஒட்டி இருக்கறதுனால்யா என்னன் தெர்ல அங்கிதிக்கு கேர்ளாக்கு பக்கமா என்ன அ இருக்கறதுனால்யா அதிகமா அந்த மக்களு வந்து தேங்காய்ல தேங்காய் வந்து பயன்படுத்துவாங்க பொதுவா இந்த தேங்காய் பயன்படுத்துறதுனால அது வந்து ரொம்பவே நல்லது அப்டின் கேள்விப்பட்ருக்கே ஏன் பாத்திங்ன்னா தேங்காய் எண்ணெய வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அ ந்த அந்த ஸ்கின் வந்து நம்புளுக்கு வந்து பொலிவா இருக்கு அந்த ஸ்கின் வந்து பளபளப்பாவே இருக்கு ஏஜ்ஜு வந்து ஆனா கூட அந்த ஸ்கின்ல வந்து அந்த ஏஜ் தெரியாது அப்டின்றா மார்லா சொல்வாங்க அதுவுமே ஒரு சீக்ரெட்டு ஒரு வேல உணவுல வந்து தேங்காண்ண தேங்காய் சே க்கறதுக்கு
ஆ கண்டிப்பாங்க ஏனா நீங்க ஸ் சொன்ன மாரியே பாத்திங்கன்னா நம்ளோட ஊர்லியு கொழைந்தங்க பொறந்தாலே தேங்கெண்ண போட்டுதா தேச்சு குளிக்க வெப்பாங்க வேற எண்ண கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவு வீட்ல தேங்கா ப்பால வந்து ஒரு நாள் முன்னாடியே எடுத்து வெ ச்சு மேல அப்டியே பால் ஆட மாரி கட்டிருக்குல்லயா அத எடுத்து சூடு பண்ணி அ ஃப்ரஷ்ஷான தேங்கண்ண எடுத்து அதுலதா வந்து கொழந்தங்கள குளிக்க வெப்பாங்க ஏனா அப்பதா வந்து ஸ்கின் க்ளோவிங் வந்து நல்லா கெடைக்குன் சொல்லிட்டு அ கேர்ளாவ் பொறுத்த வரைக்கு தேங்கெண்ண ஃபேம ஸாருக்க நா ஃபீல் பண்ற கார்ணோ என்னன் பாத்திங்கன்னா வீட்டுக்கு வீடு தென்ன மரோ இருக்கு ஒரு வீடு எடுத்தா கொஞ்சோ எப்டியு சுத்தி எடோ இருந்துச்சுன்னாலோ இல்லைனா முன்னாடி ஒரு எடோ இருக்கு அப்டின்னாலே ஃபஸ்டு அவுங்க வெக்கிறது தென்ன மரமா தா இருக்கு அப்ப அந்துல தேங்கா எப்புமே இஷ்டத்திக்கி கெடைச்சிட்டேருக் க்கிறதால சீப் அண் ஃபெஸ்டு தேங்கா எண்ணெயு ஆச்சு தேங்கால பால் எடுத்தா அதுல கூட சிலவங்க டீ காஃபி போட்டு குடிக்கிறவங்குளு இருக்காங்க அப்ப அந்த மாரி அவுங்களோட எல்லா தேவைகளுக்கு அந்த தேங்கா எடுத்து பயன்படுத்துவாங்க ஆனா இப்ப பாத்திங்கன்னா தேங்கா சும்மாவே ட்ட கீழே போகுதே தவர எடுத்து யூஸ் பண்ணவு கூட மாட்டிகிறாங்க அப்டின்ற நியூஸ் கூட நா கேள்விப்பட்றே ஏனா மக்கள் போற கட்ட அந்த பிசில ஒண்ணுமே வந்து மெனக்கெட்டு எடுத்து தேங்காவ துருவி அதுல இருந்து பால் எடுத்து அதுக்கப்புறோ அத வந்து நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்றதா இருக்கட்டு இல்ல தேங்கெண்ண எடுக்குறதுக்கா இருக்கட்டு அதெல்லா நம்முளுக்கு மெனக்கெட்ட வேலன் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகற்குதா பாக்குறாங்களே தவிர யாரு இன்ட்ரெஸ்ட்டா எடுத்து செய்யறது இல்ல நம் உங்க ஊர பொறுத்த வரிக்கு அ எள்ளு எண்ணெ அந்த நல்லெண்ண இரு க்கு பாத்திங்ளா அது வந்து ரொம்பவே நல்லது நீங்க அத டெய்லியு சாப்பட்றதாவோ இல்லீன்னா தேய்ச்சு ஒடம்புக்கு தேய்ச்சு குளிக்கிறதாவோ அந்த மாரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்ளுக்கு சீப் அண் பெஸ்டாவு கெடைக்கக்கூடிய ஒண்ணு நல்லெண்ணன் சொல்ல என்னய தமிழ்நாடு பொறுத்த வரிக்கூ கொஞ்சோ அதிகமா கெடைக்க கூடியது அ சீக்கிரமா கெடைக்கூடியது இந்த கடல எண்ணெயு எள்ளுலந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணையுந்தா அப்ப அத நம்ம யூஸ் பண்ணம் போது அதுலியுமே ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஸ்கின் க்ளோவிங் கெடைக்கு
ஆமாம்ப்பா இப்ப வேற நீங்க வேற என்ன பண்ணீட்டிங்க எனுக்கு சாப்பாட்ட பத்தி ஞாபகப்பட்த்திட்டீங்க அ என்னால கேர்ளா ஃபுட்ட இப்பத்திக்கு அங்க வந்து சாப்ட முடிலினாலு அட்லீஸ்ட் ஒரு பணியாரமாவ்து நான் எதாது ஒரு வலைதளத்துல பாத்து செஞ்சு சா ப்பட்லான் இருக்குறே பாய்ப்பா
ஓகே ஓகே பாய் சீக்கரொ சா துங்க